ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்ளா தோழி வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
ஹலோ அது தோழி கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கேக்லையா ஹலோ கேக்குதுங்க ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ தோழி கேக்
ஹலோ தோழி எனக்கு கேக்குது உங்ளுக்கு கேக்லையா
ஹலோ
கேக்குதா தோழி உங்ளுக்கு
கே அ கேக்குதுங்க தோழி உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஹலோ தோழி ஹலோ
இனைப்புல இருக்க தோழி உங்ளுக்கு கேக்குதுங்ளா கேக்குதுங்க தோழி உங்ளுக்கு கேக்குதுங்ளா தோழி இனைப்புல இருக்கீங்ளா தோழி இனைப்புல இருக்கீங்ளா தோழி தோழி கேக்குதுங்ளா தோழி